ஹலோ ஆ ஆ வணக்கங்க வணக்கம் தோழி நல்லாருக்கிறிங்ளா
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கேங்க
ம் சாப்டாச்சுங்ளா
ஆ ஆச்சு இப்பதா ஆச்சு
செரி செரிங்ம அது இன்னு இன்னு இல்லைங்க உடம்பு வேற சரியில்ல நேத்து வாய் இருக்க மூட்டாம மட்டன் சாப்பிட்டே அதனால ஒடம்பு சரியாம போ ச்சிங்க
மட்டன் சூப்பு ஒடம் சர்
இல்ல இல்ல கொஞ்சொ வயிற் கோளார் குடுத் த்ருச்சுங்க அதனால என்ன பண்ட்டனா தயிர் ஒரு டப்பா இருந்துச்சு தயிர் சாப்ட்டா சரியாய்ருன் சொன்னாங்க அதனால தயிர்ல வந்து ஒரு ஸ்பூன போட்டு என்னமோ ஐஸ்கிரீம் சாப் புர்ற மாரி உக்காந் சாப்ட்
ம் ஆ வடிச்ச கஞ்சி கூட புடிப்பாங்கன் சொல்லுவாங்க சாதொ வடிச்ச கஞ்சி
அ அ பழசு யார் சாதொ வடிக்கிறது அது வந்து கஷ்டமான வேலங்க அது கைல ஊத்திச்சுன்னா என்ன பண்ணு பயமாவு இருக்கு இன்ன வரைக்கு நா வடிச்சதே இல்ல பயமா இருக்கு
ஆ அப்ப யார் சமைப்பாங்க
நாந்தா சமைப்ப குக்கர்ல வெச்சிருவே சாப்பாடு
குக்கர் சாப்பாடு பழகிட்டீங்களா அது கொஞ்ச லப்பர் மாதிரியாவு இல்ல கொஞ்ச சூடா சாப்பிடு போது நல்லாருக்கு ஆறிடுச்சுன்னா கொஞ்ச லப்பர் மாரி ஆயுடுற மாதிரியே இருக்கு
உம் இல்ல நெறைய பேர் சொன்னாங்க சிஸ்டர் எப்படின்னா அந்த பக்கத்துல சொந்த க்கறங்க எல்லா சொன்னாங்க எப்படின்னா கு ஏ அடுப்புலயே வெளியே தனியா அடுப்பு வைக்க முடியல அப்படின்னா நார்மலா இந்த அடுப்புப்போல சிலிண்டர் அதுலயே நீங்க வடிச்சிருங்க வடி வச்சு சாப்பிடு அப்பதான் உனக்கு வந்து சர்க்கரை எந்தது நோய் வராது து அப்படின்னாங்க அவங்க சொல்லும் போது ஓ நம்ம செய்யணு இனிமேல இதைதா நம்ம ஃபாலோ பண்ணணு அப்படின்னு நெனைக்கிறது
ஆஹ்ஹ
ஆனா அதக் கடைப்பிடிக்கறதுல்ல
இப்பதான்பா புதுசா பாத்திரம் எல்லா வந்திருக்குது சாத வடிக்கிற மாரி அப்படியே லாக் போட்டு அப்டியே வடிச்சிடலாம்ட்டு நமக்கு கைல எல்லா படாது ஆனா அது கொஞ்ச காஸ்ட்லி ரேட்டு
அது நம் ம கு செட் ஆவாதுங்க
ஆஹ் அந்த மாதிரியே வந்து
பாத்துக்கலா ஆனாலு பயமாதா இருக்கு முன்ன நா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்ட்டு ற்ருக்குங்க இந்த மாறி வீட்ல அம்மா வடிப்பாங்க அப்ப வந்து பாட்டி வ ட்டுல அடுப்பு இருக்கு அந்த வெரவுலாம் வெச்சு எரிக்கிற அடுப்பு இருக்குமா அதுல செய்வாங்க வே சாப்ட்ருக்கே ஆனா இது ரொம் ரொம்ப நாளாச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்ப எங்க அப்பாவுக்குமே அந்த சுகர் வந்துருச்சு ங்க அந்த சக்கர இது வ
ஆஹ்ஹ்
அதனால இப்ப எனக்கு பயமாருக்கு என் அப்பா தா பயமுறுத்தி வுட்டாரு வந்துருச்சுல நெக்ஸ்ட் உனக்கு நீ என்னோட கொழந்த என்னோட பிள்ளை இல்ல பயமுறுத்தி வுட்டாங்க ச்
ஆ அப்ப ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சு சாப்பட்ற மாதிரி
உ ஆனா எனக்கு தாங்க மாட்டிக்குதுங்க ஒரு டைம் வந்து அம்மா செஞ்சு குடுத்தாங்க எனக்கு செய்ய தெரியாது அம்மா செஞ்சு குடுத்தாங்க ஆனா எனக் மதியமே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாறி ஆயிடுச்சுங்க
ஆ அது வெயில் காலம்னா அந்த மாதிரி இதாயிரும் நம்ம கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு எடுக்க இருக்கணும் ஏன்னா அடில கஞ்சி எல்லாம் இருக்குல அது அப்படியே குண்டாவுலயே இருந்ததுங்கன்னா வந்து வெயில் அதிகமாக ஆக வந்து சாதம் வந்து தண்ணி உட்டு ட மாதிரியாயிரும் நம்ப என்ன பண்ணனும் வடிச்சா உடனே கொஞ்ச நேரம் அடுப்பு மேலயே வெச்சோம்னா அந்த ஹீட்டல வந்து அந்த அடி அடில இருக்கற கஞ்சி எல்லாம் இழுத்துரும் இழுத்த பின்னாடி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து கெட்டு போகாது சாப்பாடு அந்த மாரி சொல்லுங்களே இன்னு
இல்ல அது அங்க தெரியல அவைங்க பண்ணாங்கன்னே ஆதுவு எனக் க்கு மந்து அ அப்பா தா பயமுறுத் துரத்திவுட்டது நா அம்மாட்ட கேட்டே இது மாரி எனக்கு வேணுமா அப்டினு அவைங்களா சமைச்சு பக்கத்துல தா அம்மா வீடு சொல்ல போனா நா என் எ மாமியார் வீட்ட விட்டுட்டு எ அம்மா வீட்டு பக்கத்துல நா வந்துட்டே அக்காவ் ஈஸியா இருக்கு ஏதாதுனா போய் டக்கு டக்குனு போய் எங்க எங்க வீட்ல தொலாவ் குழம்பு வைக்கிறதுக்கு இப்ப காலையிலயு மதியம்னா பிரச்சன இல்ல இந்த நைட் டைம்லனா இந்த தோசைக்கல்லா தொட்டுக்குறதுக்கு ஏதாது வேணுல
ஆமா
டைம்ல ஏதாது அடிப் பக்கத்துல ஓடிறது போயிட்டு கொஞ்ச நேர பேச்சு குடுத்துட்டு அவைங்க வீட்ல என்ன குழம்புனு பாத் இப்டி எழுதலா தான அது
செரி இப்போ வருவால்ல இன்னு போக போக அப்போ எப்டி பக்கத்துல அம்மாவே சமச்சு குடுத்துட்ருப்பாங்ளா
இல்ல இல்ல அப்டியில்ல எப்பவாவது ஒரு டைம் தா அடிக்கடிக்லா போக மாட் டே எப்பவாது சுத் சுத்தமா வீட்ல இல்ல ச் அந்த சமக்கேவே பே முடில ஒடம்பு சரில அந்த மாரி டைம்னா போய்ட்டு எடுத்துட்டு வந்துடுவே
ம்
அ தாயா நா அதிக்மா நம்ம வீட்ல இருந்துதாங்க அவிங்கே வீட்டுக்கு போது
ஹா ஹா
இங்கதா அதிமா சமப் இப்ப நா தா வ சாந்தரோனா சமைப்ப கால்லனா சமைப் ப்ப அந்த மாரி சமப்பே ரெண்டு நேரோ சமப்பே அம்மா வீட்லனா ஒரு நேரோ தா சமப்பே அப்ப அங்க ரெண்டு பேருமே வேலைக் போறாங் ல அம்மாவு அப்பாவு அதனால காலைல மட்டும்தா சமைப்பாங்க
ஆ
இங்க சமைச்சதான் அங்க கொடுத்துட்டு இருப்பேன் இவ எப்பவாவது முடியல அப்படின்னானா அம்மாவ ஏதாவது சட்னி அந்த ஏதாவது தேங்காய் சட்னி இந்த மாரி ஏதாவது ஏதாவது ஒன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னுட்டு ட்டு பேச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவமே அதுவும் இல்லாம அப்பா வீட்ல வந்து எ எப்பவுமே ரசம் இருக்கும் எங்க வீட்ல இருக்காது எங்க வீட்ல ரசனும் தொண்டைக்குள்ள இறங்காதுங்க சாப்ப விட மாட்டிறாங்க வீட்டுல அதன அப்பப்ப எப்பயாவது நம்மளே தெரியாம சாப்பாட்டுல அதிகமா காரமா இருக்கும்ல்ல அந்த குழம்பு ஏதாவது காரமா வச்சுட்டேன்னா தம்பிக்காக ஏதாவது ரசம் வேணும் அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்து தர்றது அந்த மாரி சின்ன சின்னதா
ஆ ரசம் எங்க அம்மா கூட ரசம் நல்லா வைப்பாங்கோ ரச வெறும் ரச மு முருங்க கீரை பொறியல் பண்ணாங்கனாவே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் எங்க வீட்டு்லதான் சொல்லியிருக்குற ஏ்ஹ அம்மாதான் சொல்லிடு எங்க வீட்ல சொல்லுவாரு அம்மா ரசம் வச்சாவே அவ்ளோ சூப்பரா இருக்கு பருப்பு ரசம் வைப்பாங்க அவ்ளோ டேஸ்ட் டா வைப்பாங்க எங்க பொண்ணும் பாட்டி சமைக்கிர மாரி நீ ச சமைக்கவே மாட்டேட்ர அப்படின்னு சொல்லிட்டு இரு நானும் நீங்க சொல்ற மாரி பக்கம் இருந்த போதெல்லாம் மத்திய சாப்பாடு மட்டும்தான் செய்வேன் அம்மாவே பொரியல் குழம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுட் த்துருவாங்க ம் இப்போ கொஞ்ச கொஞ்சமா நம்மள கத்துக்கலாம் நா இப்டின்ட்டு ஓரளக்கு டேஸ்ட்டா இல்லனாலயும் சாப்பாட்ற மாரி சமச்சிருவேன்
ஓ செரிங்க
ஆனா நேத்து பிரியாணி பண்ண திருவிழானு சொல்லிட்டு அது அடுப்புல வச்சு பண்லாம் அப்டின்னு சொல் ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துது உதிரி உதிரியா நல்லா இருந்துது
ஓ அந்த கடையில பண்ணுவாங்களே அந்த மாதிரிங்களா அடுப்பு வெறகடுப்புல வச்சு செஞ்சீங்களா
க்கலாம் அப்டின்ட்டு குக்கர்ல தான் எப்பயி வப்போம் சரி குக்கர்ல அடுப்புல வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சொம் நல்லா வந்து
ஆனா சிஸ்டர் நா வந்து எப்டின்னா நானும் இந்த மாரி செய்வ எனக்கு குக்கர்லதா அதிகமா சேறமா ஆ அது மாரி செய்ய போது எனக்கு தக்காளி சா எங்க வீட் ல அப்டித்தா சொல்லுவாங்க நீ பிரியாணின்னு நீ தாபள்ள சொல்ற நீ தக்காளி சோறு தான சமச் ச அப்டிமாங்க உனக்கு கல்யாணம் செஞ்ச மாரி என்ன சொல்ணு அப்டி நோஸ் கட் பண்ணி விட்டுருவாங்க சிஸ்டர் இப்ப யாராது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவககிட்ட ஒரு ஒரு பேச்சுக்காது ஓ நல்லா சமைப்பா அப்டின்னு சொன்ன கூட பரவால்ல ஆ எது செஞ்சாலு தக்க பிரியாணினு ஒன்னு வைப்பபா காளி சாப்பாடு கூட சூப் பரா இருக்கு ஆ பே கேட்டா பிரியாணின்னு சொல்றாப்பா அவளுக் தெரியுதா என்னமோ அப்டிம்பாங்க அப்படி நோஸ்ஸ்கட் பண்ணி விட்டுருவாங்க ம்
அவங்களுக்கு ஒரு தோச கூட திருப்ப தெரியாது ஆனா மத்தவங்கள கலாய்கறது ஈசியா கலாய்ப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க
அதுதா பாருங்க
உம்
அப்பறங்க
மூணுமா ஆஃப்டர்நூன் வரைக்கு ஸ்கூலா சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க
இல்லல்லாக்கா நாலு மணி வரைக்கு ஸ்கூலு
உம் சின்ன கிளாஸ் சி இன்டர்வல்ல விட மாட்டாங்களா
இல்ல இல்ல விடமாட்டாங்க அது வந்து எப்படின்னா மெட்ரிகுலே சென் ஹையர் செண்டரி ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு கதுல
உம்
இப்ப இருந்து பழக்கவிட்டாதா பின்னாடி இருக்கிற குழந்தைகளும் எல்கேஜிக்குமே ஃபுல்லா ஃபுல்டே அந்த நாலு மணி வரைக் கமே ஸ்கூல்
உம் இல்ல எங்க ஊர்ல எல்லா ஒரு பதினைஞ்சு நாள் வந்து ப பசங்க பழகுட்டும்ன்ட்டு ஒரு ஆப்டே தா வைப்பாங்க
உம் ஆனா எனக்கு இது பரவாலதா இருக்கு ஏன்னா இப்ப வெயில் நாலு மணிக்குனா வெயில் இல்லாம இருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக் கு இந்த மதிய டைம்ன்னா வெயிலா இருக்கும்ல்ல நமக்கே வெயில் தாங்கல குழந்தைங்க எப்படி வெயில் தாங்கி அங்க வந்து வீட்டுக்கு வர வரைக்கு ஸ்கூல்னா அவுளுக்கு தெரியாது அங்கயே ஒ ஒரு மண் நேரம் தூங்க விடுவாங்க ஆ பண்டும் பண்ணன்ரைக் ஏதோ சாப்பிட விடுவாங்க போல ஒரு மணி ஒண்ணு ஒரு மணிக்கு தூங்க விடுவாங்க ஒரு மணி ஒரு மண் நேரம் தூங்குவாங்க அப் அப்டின்னாங்க
ஆ
பிரச்சன இல்ல செரி கரெக்ட்டா டைமுக்கு சாப்ப இப்பா டைமுக்கு தூங்கறா படிப்பு அடுத்த விஷயம்
ம் நமக்கு ஆரோக்கியமா இருந்தா போதும்
அய்யோ ஆமாங்க சொல்லப்போனா நான் ஃபர்ஸ்ட்டு இது ஸ்கூல் போகாம வீட்ல வச்சிருந்தேன்ல அப்ப என்ன தெரியுமா நனைச்சேன் சா சாப்பாடு ஒட்டுனா சாப்பிடவே மாட்டோம் ரொம்ப சேட்டை அது சாப்பாடு ஊற்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப எங்க வீட்டுக்கார் கேட்டா தா நா சொன்னே நான் வந்து வேலைக்கு போயாவது நான் உனக்கு சம்பாதிச்சு நான் என் தம்பிக்கு ஃபீஸ் கட்டிக்கிறே எ பைய சாப்பிட வைக்கிறதுக்காக நா ஸ்கூல் சேத்தி வரப்பா அவைங்க வந்துட்டு சின்ன பைய வேண அடுத்த வருஷ போட்டுக்கலா இப்ப போனா படிக்க மாட் டா என்ன சொல்லி தராங்கன்னே தெரியாது அப்படின்னு அவைங்க யோசன எனக் கென்னனா படி கட்டி பரவால்ல நா பீஸ் கட்ட நா ரெடி எம் பைய வந்து சாப்புண்ணு அதுக்காக நா க்குள் சேத்தி வரன் அப்டின்னு சண்ட போட்டு சேத்தி விட்டே
ஆ
றொ அப்டியே பழகிட்டா இப்பொ ஓரளவுக்கு ஓகே மின்னயெல்லா சாப்பாடு குடுத்தா ஆ சாப்பாடு ஃபுல்லா சாப்ட்ருவா ஸ்னாக்ஸ் அப்டியே கொண்டு வந்துர்வா அப்டியே ஆப்போசிட்டா இருந்தா கூல் போன புதுசுல எல்லாரும் மிஸ்ஸு சொல்லுவாங்க எல்லாரு சாப்பாடு அப்டியே இருக்கு ஸ்நாக்ஸ் மட்டுந்தா சாப்டுங்க ஒங்க கொழந்த மட்டு எப்டிங்க எல்லாஸ்லயு டிஃப்ரெண்ட்டா இருக்கா அப்டிம்பா ங்க எனக்கே அப்டிதா தெரியுது அப்டிங்கிற மாரி இருக்கு ஒர் சில நேரத்ல நா யு நெனப்பங்க எப்டின்னா நாங்க தங் யு வந்து கௌர்மெண்ட் ஸ் ஆ ஹாஸ்பிட்டல்லதா பொறந்தா
ஆ
தங் என்ன மாரியே இல்லங்க ஏன்னா நா இந்தள நா நாலேஜா இல்ல அந்தளவுக்கு எனக்கு எது மே தெரியாது இவ்வளவும் யோசிக்க மாட்டேன் இவ்வளவும் நான் பண்ண மாட்டே இவ்வளோ அறிவா இருக்கா இவ்வளோ பண்றான் என் அது சொல்ல போனா என்னோட கேஸ் கிட்ட இல்ல அவனுக் கு என்ன மாரியே இல்லையா நான் எங்க வீட்டுக்கார் கிட்ட கேட்டேன் இ ஒருவேல தம்பி ஏதாவ்து கோ மாத்திட்டாங்களோ கொழந்தைய மாத்திட்டாங்ளோ ஹாஸ்பிட்ல இருக்குபோது
ம் அ டைமிங் முடிஞ்சிச்சு தோழி அடுத்த கால்ல பண்லா ஆ முடிஞ்சது கட்டாயிருவாங்க அ அ ம்